கேக்குதா?
ஆ கேக்கிறது உங்குளுக் கே க்குதா அ அ சொல்லுங்கத் தோழி என்ன பண்ணிட்ருக்கீங்க?
நா வந்து சும்மாதா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க?
நானும் சும்மாதான் இருக்கேங் தோழி. ஆஃபிஸ்க்கெல்லா போய் வந்துட்டீங்களா? சீக்கிரமே வந்துட்டீங்க போல இன்னிக்கி.
ட்டோல வந்தே என்னோட ஃப்ரெண்டு கூட ம் அவுங்க வந்தாங்க வந்து கூட்டு போனாங்க.
சேரி தோழி சேரி தோழி சாப்ட்டாச்சா?
ஆ சாப்ட்டே இப்பதா சாப்ட்டே. நீங்க சாப்ட்டீங்ளா?
ம் நானு சாப்ட்டே தோழி.
ம் இன்னிக்கி ஃபுல்டே எப்டி போச்சி உங்குளுக்கு?
இன்னிக்கி ஒ போரா போச்சு தோழி கடுப்பா.
ரொம்ப போரா போயிருக்குமே ஆ கடுப்பாருக்கு.
ஆமாங் தோழி.
ம் என்ன பண்ணுறீங்க நீங்க?
நம்ப இப்பதா வீட்டில டி வி பாத்துட்டுருந்தோ இப் இப்ப வெளிய வந்திருக்கு. வெளிய ஒக்காந்துட்டு வேடிக்க பாத்து ட்ருக்கோ.
ம்.
ம்.
ஓகே ஓகே இன்னா பண்ணின்ருக்கீங்க? அ ஷோ சாரி வீட்ல எல்லாமே பண்றாங்க ஓகேவா.
வீட்ல எல்லாரு டி வி பாத்துட்ருக்காங்க.
ம் சேரி சேரி நீங்க இந்த திருவிழா அந்த மாரி எல்லா போயிருக்கீங்களா
திருவிழா நம்ம நம்ம ஆ போயிருக்கே தோழி நம்ம தெருவுலயே வரும் ரெண்டு கோவில் இருக்கு நம்ம தெருவிலயே ரெண்டு திருவிழா வரு பாத்திருக்கே நீங்க போயிரு கீங்களா
ஆ நா எந்த திருவிழாவு போனதுல்ல சும்மா இங்க நார்மலா வருவோம்ல அந்த மாரி வேணா பாத்திருக்கே போனது இல்ல
தாண்டி வர்றதுதா நம்ம பாக்குறது
ஆ
உ
ஒகே ஒகே ஆனா அந்த திருவிழா மாரில்லா போடுவாங்க எங்க வீட்டுக் கொஞ்சோ தூரத்துல நாங்கெல்லா போனோ நல்லா இருக்கு நா கேள்விப்பட்ருக்கே ஸ்டேட்டஸ்லா போடுவாங்க சில பேர் பார்பே நல்லாருக்கு நல்லா கிராண்டாவே பண்ணுவாங்க அந்த இது
ஆ அப்டிங்களா சேரிங்க தோழி சேரிங்க
அதனால நா வந்து போனது கெடையாது
நானுமே போனது கெடையாது நம்ம வீட்டாண்டே நடக்கு இல்லையா அங்க நா வேடிக்கை ப்ப பா்த்துருக்கே சும்மா பாத்துருகே ஆனா நா போனது கடையாது
ஆ ஓகே ஓ நல்லா இருக்கு நடந்தா போலா இங்க எங்கண்ணா பக்கத்துல இங்கயா நாங்க இருக் ட்டு இங்கெல்லா நடக்காது கொஞ்ச நல்ல பெரிய ஏரியாவா இருந்தா தா அங்கல்லா நடக்கு இது சின்னது தான அனால இங்க கொஞ்சோ நடக்க வாய்ப்பே இல்ல
உ உ அங்க விளையாடறதுக்கு உ நம்ம யூஸ் பண்ற சின்ன சின்ன பொருள் கம்மல் செயின் அதெல்லா க்கு அவுங்க இது பண்ணுவாங்க சொல்லிருக்கு வப்பாங்க அதெல்லா கூட நம்ம வாங்கலா
ம் ஆமா ஆமா நெறைய பொருள் ஒண்ணுன்னு இல்லாம நெறைய விப்பாங்க இந்த எக்ஸிபிஷன்ல்லா போயிருக்கீங்களா நீங்க
எக்ஸிபிஷன் எந்த மாரி சொல்றீங்க
நார்மலா எக்ஸிபிஷன் மாரி அந்த தீவி திடல்லல்லா போடுவாங்கல்ல எங்க
தீவு திடல் ஆ அங்கெல்லா போயிருக்கே இப்ப லாஸ்ட்டா நம்ம வீட்டாந்தேயே ஒரு இடத்துல வச்சிருந்தாங்கன்னு ஒரே ஒரு வாட் டி ஃபஸ்ட் டைம் போனே
ஆ அங்க அங்கேயு ரொம்ப போர் அடிக்கு பெருசா ஆ போயிருக்கே நானு ஆனா ஒரு இடோ போய்ருக்கே அதுக்கு மேல போர் அடிக்குது ரெண்டு வாட்டிக்கு
சரி போ உ உ அங்க நல்லா இருக்கு ஆனா பாத்ததே பாக்குற மாதிரி இருக்கு
ஆ அது இதுவு இல்லாம ராட்ணோ அதெல்லா பெருசு பெருசா இருக்கு எங்க கழண்டு விழுந்துற போதோன்னு பயமா இருக்கு அது வேற
பயோ ஆமா ஆமா ஆமா பயமா இருக்கு
நானு ஆசைப்பட்டே உ போனு போனுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தே எல்லாம் போ போ போன்தா சொன்னாங்க ஆனா எங்களுக்கு தைரியமே இல்ல நா வேணா போ மாட்டேன்ட்ட நானு
பயந்தா
அவ்ளோ ஆசப்பட் நா வீட்ல இருக்கும் போதுலா ஆசையா சொல்லிட்டுந்தே நா போய் அப்டி எல்லா ரெய்டுமே நா வெளாடுவே அப்டின்ட்டு அங்க போனவுன்னே பய எத்துச்சு ஒரு ரயில்ல கூட போல நானு அங்க
சொல்லுறீங்க அப்போ நீங்க இந்த பெரிய பெரிய பார்க்கெல்லா போனா எப்டி ஒண்டர்லா குயின்ஸ்கேன் அங்கெல்லா போனா எப்புடி
அதா இது அது அத கம்பேர் பண்ணும்போது ஒரு ஒரு எயிட்டி பசன்ட் அது சின்னதா ச்சி சாரி ஒரு டுவெண்ட்டி பசன்ட் அந்த மாரிச் சின்னதா அதுக்கே எனக்கு பய வருது இன்னு அதா அந்தமாரில்லா எப்டி போ போறேன் தெர்ல இன்னிக்கி எங்க ஆ ஃபிஸ்ல சொன்னாங்க இந்த மேரி பதினஞ்சா தேதிக்கு ள்ள வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணா பாண்டிச்சேரி ஒன் டே ட்ரிப் மாரி போனு
ஆ நீங்களுமா
ஆமா எல்லாரும் போணு அப்டின்ட்டு சொன்னாங்க நா எப்டியு கண்டிப்பா போ முடியாது நா வர்லன் தா இல்ல நீங்க அதா மொதல்லயே நா கேட்டன்ல நீங்க ஓக்கே சொல் ஜாயின் பண்ணபோது ஓக்கே தான சொன்னீங்க இப்ப என்ன மாத்தி சொல்றீங்க அப்டின்னாங்க
ம் ம் பாண்டிச்சேரி ரொம்ப தூரமாச்சே
ஆ ஆ
ம்
அதா அப்டி கூப்புட்றாங்க நா கண்டிப்பா அங்க போக முடியாது எல்லாரு போனுன்தா சொ ல்றாங்க எதுனா சும்மா நார்மலா பக்கத்துலயே ஏதாச் சின்ன எடோ மாரி இல்லன்னா ஹோட்டல் மாரி னா எலாம் எம் ஜி எம் மேரி அந்த மே எம் ஜி எம் னா கூட உடமாட்டாங்கதா என்ன வெளிய எங்கயுமே சும்மா நார்மலா பாக்கறது ஓக்கே ஆன ரொம்ப தூரோ பாண்டிச்சேரி மூணாறு கொடைக்கானலு கொடைக்கானல்லா பேசிருந்தாங்க
அவுங்க அவ்ளோ தூரோ போறாங்கன்னா அப் போ நல்லா ரன்னாகும் போல ஆஃபிஸ்
அப்டில்லா இல்ல ஒரு நாளை ச்சி ஒரு மந்த்துக்கு ஒண்ணு வர்ரதே ரொம்ப கஷ்டமா இருக்கு
ம்
அது எப்புடின் எனக்கு தெரில அது எப்டி வருது எப்டி அத ரன் எந்த பேஸ் பண்ணி அ த இது பண்றாங்க எதுமே எனக்கு தெர்ல அங்க அவுங்களுக்கு தெரியு அங்க காலரா இருக்காங்கல்ல அவுங்ளு தெரியு சாரி அதா கா டெலிகாலிங்ல இருக்காங்கள்ள அவுங்குளுக்கு தெரியு சேல்ஸ்சு ஃபீல்ட் எக்ஸிக்கியூட் அவுங்ளுக்கு தெரியு நான் இங்க அதனால எனக்கு ஹோம் லோன பத்தி தெரில
ம் ம் இல்ல உங்குளுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு தெரியு நீங்க போவப்போவ பழகிடு உங்குளுக்கு
ம் ம்
ம்
இன்னு இன்னு ஒரு ஒன் வீக் தா ஆகிருக்கு இதுக்கப்றோ போ போக தா தெரியு ஆ நல்லாதா போது நல்லாதா இருக்கு எல்லாம் நல்லாதா பேசுநாங்க நல்லாதா
நீங்க மொத்தமா எவ்ளோ பேசி முடிச்சிருக்கீங்க
என்னது
மொத்தமா நீங்க எவ்ளோ பேசி முடிச்சிருக்கீங்க கால்ஸு
டெலிகாலிங்கா
இதுல
இது பேஸ்சு இத பத்தி பேசக் கூடாதுனு சொன்னாங்ளே கேக்குதா
சேரி ஓகே ஓகே
ம் அத நா சொல்றன் அப்பறமா
நா நம்பர் மாதிரிதா கேப்பேன் நீங் ளே வாய குத்துட்டீங்க இதுல பேசக் கூடாது அப்டின்டு
சரி விடுங்க அது அவளவு ஒன்னும் பிரச்சன இல்ல அந்த மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்றீங்களா நீங்க
ஆ நா பண்ணிட் தா இருக்கேன்
ம் இன்னக்கி ஒரு மீட்டிங் இருந்ததே அட்டன் பண்ணீங்ளா நா உங்கள பாக்கவே இல்லியே
பாவ வேற ஒரு இதுல அட்டன் பண்ணிருந்தா வேற மெயில்ல ம் ம் ம்
சரி நானும் விட்டேன்
நான் மத்தியானமா கூட ஒரு ரெண்டு பேர் கிட்ட பேசிட்டிருந்தேன் இதுல
ஓ
ம் அவங்க பண்ணாங்க நானும் பண்ண பேசிட்டிருந்தோ அவள தா அப்பறம் வீட்டு்ல வே ஆ வீட்டுல வேல வந்துருச்சின்னு வீட்டு வேல செய்ய போயிட்டோம்
ஓகே
ம் ம் நாளைக்கும் உங்குளுக்கு இருக்கா ஆஃபீஸ்க்கு
நாளக்கி ஆமா இருக்கு
சேரி சேரி போவிங்ளா
ஆ போவன் போவன்
ம் சேரி
போய் தா ஆகனும் வேற என்ன பண்றது
ம் ம் ம்
இன்னக்கி ஆட்டோல வந்தனால எதும் தெர்ல நாளைக்கி திருப்பி பஸ்ல தா வரணும்
ஆமா ஆமா நம்ம நம்ளுடைய இன்னொரு ஒரு தோழி இங்க ஒரு எடத்துல ஆபீஸ்க்கு புதுசாப் போறாங்கன்னு சொல்லி பேசிட்டிருந்தோம் தெரியுமா உங்ளுக்கு அவங்களுக்கு வந் அங்க போன்ல இருக்க ஒரு தோழி
ஆமாம்
ஆ ப்ற அவங்க அவங்க வந்து பிஃவ்டின் வாங்கறாங்களா
ஆ ஓகே நா அப்பவெ சொன்னல்ல
ஆனா அவங்க வந்து வீட்ல வந்து பன்னண்டு அப்டி சொல்லியிருக்காங்க அது தவறான செ
ஆ அதா நா பஸ்டே சொன்னல நீங்க தா நம்பல ஸ்டாடிங்கின்ட்டு
ஆனா அ அவங்க வந்து வாங்குற தொகைய வீட்டுல் குடுக்க மாட்டாங்ளா
ஏ
அவங்க வீட்ட விட்டு வெளியே முழு தொகையும் குடுக்க மாட் டாங்களா வீட்டை விட்டு வெளியே போற போறார்களாம்
போய் படிகட்டு அப்ப தெரியு அவுங்ளுக்கு கஷ்டொ
ஆமாம்
இப்ப அவுங்களுக்கு தெரியாது ஒரு ரெண் ஒரு மாச கூட இல்ல பத்து நாள்ல தெரியு அவுங்களுக் கஷ்டொ
ஆமா ஆமாங்க தோழி ஆமா போஹ்கத்
நா அப்பவே சொன்னேல உங்க கிட்ட பதின அந்த ஃபிஃப்டீன் தா இருக்கூ அப்டின்ட்டு நீங்க தா நம்பல
உம் சேரி தோழி நம் உரையை முடித்துக் கொள்ளலாம் பாய்
ம் இருங்க ஒரு இன்னு ஒரு பத்து